ஆ இப்போ வணக்கம்
எப்பிடி இருக்கீங்க இன்னா பண்றீங்
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
சாப்ட்டாச்சா
சாப்பிட்டாச்சி மதியத்துக்குதா ப்ரெண்டு் ஒருத்தர் எடுத்துட்டு வரன்னு இருக்காங்கோ சோ அனால இன்னிக்கு ரெஸ்ட் ஆமா உங்கள்து என்ன ஸ்பெஷல் மத்தியோ
மதிய என்னன்னு தெரியல கீழ போய் பாத்தாதா தெரியு
ம்
இப்ப என்ன டைம் இன்னு இப்போ சமைக்க மாட்டாங்க லெவலோ கிளாக் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சமைக்க
அதா வெஜ் ஐடியானு நா நான் வெஜ்ஜா
ஆ இன்னிக்கு நார்மலாதா வெஜ்ஜுதா இருக்கும் ஒன்ன ஏ அடிஷ்னலா ஏதா ஆட் பன்ய ஏமா இந்த மாரி எக்கு அந்த மாரிதா பண்ணுவங்க தவிர
ம்
அந்த மாரி எவ்ளோ பிளான் இருந்தாதான் இவுங்க என்ன சமைக்கிறாங்கன்னு தெரில
ம் சரி நம்ம அந்த மேட்ரு பேசுவோமா டிரிப்பு இது
ம் ம் கேவ் இப்பியே என்னமா லாஸ்ட்டா நா சொன்னப்புற எம் ஃப்ரெண்ஸ் அவனுங்க எறங்குன்னா கூட எறங்க மாட்டானுங்க
ஆ
ஆ போன் நனஞ்சிரும் அது நனஞ்சிரும் கால் பண்ண மாட்டானுங்க அவுங்க அவங்க ஆளுக்கிட்ட உக்காந்துட்டு பேஸ்
நானு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்க கிட்ட சொன்னேன் டிரிப்பு போம்போது ஏனாக்கா சேஃப்டி இந்த மாரி வந்து நம்ம வந்து நம்பிள மறந்து இந்த மாரி எல்லா இருக்கும் போம் போதுதா விபத்து நெறைய ஏற்படுது இந்த மாரி நெறைய நியூஸ் பாக்குறோம் இது பாக்குறோம் அப்டி இருந்து அப்டிதான் திமுர்ல பண்றது அப்டியே இஷ்டத்துக்கு இது பண்றது போய் தண்ணில விழுறது யார் பேச்சும் கேக்குறது இல்ல அதுல ஒரு உயிர் இழந்தாலுமே அவுங்க வீட்ல எவ்ள பேரு அவுங்கள நம்பிட்டு இருப்பாங்க இல்லயா எவ்ளோ எழப்பு இல்லயா அது திரும்பி வருமா வராது அது வந்து யோசி அவுங்கல்லா வந்து இஷ்டத்து இந்த மாரி போயிடுது பண்றது சேஃபா போனா ஓகே பிரச்சனை இல்ல நம்ம சேப்டி சோன்ல இருக்கும் நம்போ லிமிட்ட தாண்டி போக கூடாது இப்படிதான் தண்ணினா கூட இவ்ளோ குள்ளதா இருக்கணு ரொம்ப உள்ள போக் கூடாது அப்பிடின்டு சில பேர் அடங்காம வேணுன்னே உள்ள உள்ள போறது செய்யுறது பண்றது இதெல்லா ஆனாக்கா இப்டிதான் ஆவும் விபத்து அப்ப அவுங்க வீட்ல இருக்குறவுங்களும் ம் எவ்வுளோ கஷ்டப்படுவாங்
அத அதா அததா இப்போ என்ன ஆச்சுன்னா நம் நம்பியா நம்பி அனுப்பிருக்கானுங்க இவனுங்க பா அப்ப ஏதோ ஒ வந்திருக்கா அவன் இத்துருக்க அந்த பையன் பாத்தீங்கன்னா ஆ ஃபாரின் பேய் மாரி இருக்கான் அப்டி அந்த செக் செவேல்னு இருக்கா ரொம்ப நல்ல பையன் போல அவேன் அவனு போயிட்டு கொண்டு வன்டாங்க கொண்டு வன்ட்டு ஒருத்த மட்டு அழுவுறான் ப்ரோ என் ஃப்ரெண்ட காப்பாத்திருங்க ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க ஆம்புலன்ஸ் த்துக்கு நாங்க இத்தனக்கி ஃபோன் பண்ணி அவுங்க நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ட்டு ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட் டு
ஆமா ஆமா பயோ வேற இன்னொன்னு எ
அதர் ஸ்டேட்டு இன்னொன்னு என்னன்னா நாங்க ஹெல்ப் பண்ணுவோ ன்ன உங்களுக்கு கூட இருந்து து எல்லாமே பண்ணிருக்கலா அவனுங்களே அவ அவ பாட்னு அவ போயினு இருக்கா நம்ம சப்போஸ் இது நம்ம ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த லாஸ் ட்டு மினிட்ஸ்ல நமக்கு ஆ எப்டியு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட் ரு ஆம்புலன்ஸு உள்ள வராது நம்மதா தூக்கினு போயி ட்டு விடணு அங்க வெளில ஆம்புலன்ஸ் இது பண்ணணு அப்டி இருக்கற அப்போ நாங்க அதுக்கு தயாரா இருக்குறப்போ இன்னொரு மைண்ட் எங்களுக்கு என்ன ஆச்சுனா இவனுக லாஸ்ட் மினிட் ஸுல நம்ம மேல கூட
ஆ எதோ ஒண்ணு ஆயிட்ச்சுன்னா அப்புறோ நீங்க பொறுப்பாவீங்க கரெக்ட் டுதா அந்த பயம்தா
ஏன்னா சி சி டி வி ஃபுட்டேஜ் கூட இல்ல அங்க சி சி டி வி கேமரா இல்ல ஏன்னா காடு டேஞ்ஜர் ஜோனு நாங்க தாண்டி வந்துரு க்கோ சமைக்க வந்திருக்கோ நாங்க அந்த டைம்ல வந் து எங்க மேல பழிய போட்டா அங்க இருக்குறவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸ்க்கு என்ன பண்ணுவா ங்க அதர் ஸ்டேட்டு்
ம்
த்தினிக்கு நாங்க லா ஸ்டூடெண்ட்டுதா பட் இருந்தாலு எங்க மேல பழிய போட்டா ஒன்னும் பண்ண முடி
ஆமா ஆமா கண்டிப்பா அது உண்மைதா அப்றோ வீட்ல இரு க்குறவங்களுக்கு என்னா பதில் சொன்னாலு இப்ப கேப்பாங்களா கேக்க மாட்டோங்க அப்றோ எதோ ஒரு பக
நீ எங்கள இல்ல எங்கள எங்கள கொஸ்டின் பண்ணுவாங்க நீ படிக்க தான குற அவுங்கனா படிக்க அவுங்க படிக்காது கூட போயிட்டாங்க படிச்சும் நீ அத படிச்ச நீ படிச்சு பாத்துட்டு ஏன் அங்க போன
உம்
அப்டின்னு எங்கள கொஸ்டின் பனாங்கன்னா என் உங்களால ஆன்சரே பண்ண முடியாது
உம்
அதனால என்னா பண்ணோ இவனுங்க இவனு கூட்னு போயிட்டு இங்கிருந்து அவனுங்க எத்தினு போடி விட்டாலு சப்போஸ் எங்க மேல அவனுங்க தப்பிக்கிறதுக்காக எங்க மேல பழிய போட்டாங்கன்ன ஒன்னும் போட முடியாது ஏன்னா அவுங்க பிரெண்ட்ஸ் ஏனா அவுங்க பக்கத்து பத்துல அவுங்க அவுங்க அவுங்க எறந்தரோட அம்மா அப்பா வந்து ஏதாச்சு இவங்கள ஏதாச்சு பண்ணுவாங்களோ இல்ல எதனா சண்ட போடுவாங்களோ ஏதாவது இது பண்ணுவாங்களோ வந்து அவனு பயந்துகிட்டு எங்க மேல பழிய போறதுக்கு அ அதிகமாக வாய்ப்பு இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நடக்கு ஏன்னா ந
நா உம் அதனால என்ன பண்ணிட்டோம் அ நாங்க போயிட்டு எல்லாரு நாங்க எல்லா தெளிவா இருக்கு எல்லாருமே பத்து பேரு கண்ணிலேயே இல்ல இது பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் போயிட்டு கூப்பிட்டு வருவோ இருங்க இருங்க இருங்க அப்டின்ட்டு நாங்க ஒரு இது பண்ணி அவனுங்க அப்போடு விட மாட்றானுக ஆ இருங்க இருங்க அங்க போயிட்டு ஆம்புலன்ஸ் வழி தெரில நாங்க போயிட்டு கூப்ட்டுன்னு வரோ அப்டின்னுட்டு நாங்க அங்கிருந்து ஆளுக்கு ஒரு இதுவாக போயிட்டோ காட்டுக்குள்ள வழியே தெரியல அந்த பக்கோ இந்த பக்கோ ரெண்டு பேரு இந்த பக்கோ மூனு பேர் இந்த பக்கோ நாலு பேர் அப்டி இப்டி போயிட்டோ
உம்
அப்டி இப்டி போயிட்டு இருக்குறப்போ என்ன பண்ணும்னா எங்களுக்கு என்னா பதப்பதப்பு
ஆமா பயோ பயோ அப்றோ போயிட்டு எங்கயாச்சு அங்க வெளியே யாருக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்டியே விட்டுட்டிங்ளா ஏ
வெளியில ஆம்புலன்ஸு நாங்க போறோ வெளியில போறோ ஆம்புலன்ஸு வந்துச்சு சரி நாங்க தா அவுங்க ஃபோன வாங்கி கால் பண்ணிட்டோமே
ஆ வந்துர்ச்சா ஓகே அதுதா கேட்டே இப்ப வந்துர்ச்சுனாலு அந்த அந்த ஃபைவ் கிலோமீட்ரு வந்து என்ன பண்ணிரு பாங்க அவுங்க
அவுங்க இதுவுல அந்த ட்ராலி மாரி இருக்குல்ல அந் தள்ளிட்டு
ஆனா காப்பாத்த வாய்ப்பு இருந் ததா அது அவ்ளொதான்ற
அது அப்பவே போயிடுச்சுங்க அவே அவ எப்டி பாத்தாலு ஒ ரு ரொம்ப நாள ரொம்ப நேரொ அவனு கத்திட்டு இருந்தானுங்க அதுக்கப்றமா அவனுங்க ஃப்ரீயா உட்டானுங்க அவ அப்பதா குளிக்க வந்தா அந்த டைம்ல எப்பயோ மிஸ் ஆயிட்ருக்கா
ஓஹோ ம் முழுங்கிட்டு இருக்கானா ஆழ த்துல முழுங்கிட்டுருக்கா
உள்ள ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா குடிச்சுட்டு த அப்டி‌ கை அப்டியே சில்லுன்னு ஆயிச்சி ஒடம்பே அவுர்து சில்லுன்னு ஆயிச்சு
சில்லனு ஆயிடுச்சு ஓகே அது எப்புடி முழுங்கி தண்ணிலே முழுங்கிட்டுதா அப்டியே
தண்ணில என்னன்னா தண்ணில என்னன்னா இவரு ஃபுல்லா ஆ தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க இவுங்க
அதுதா அதுதா ஓகே
தண்ணி அடிச்சிட்டி தண்ணி அடிச்சுட்டு நம்ம போட்டு இந்த தண்ணி ல குளிக்கிறது மிக மிக தப்பு ஏனா நம்ம வந்து மேல தண்ணிலந்து மேலே வரோனா கை கால் அசுக்குன தா மேலே வ ர முடியு இவனுங்க தண்ணி குடிச்சிட்டனால இவுங்க ரொம்ப சோர்வா இவனுங்ளால எ துமே எல்லாமே ஸ்லோவ தா பண்ணுவாங்க அப்போ கொஞ்ச நேர தா பண்ண முடியு அதுல அவுங்க ஒரு மாரி இதுவாயிடு அப்டியே உள்ள போயிட்டுறப் எப்டி படுத்துருக்காங்கனா நார்மலா நம்ம கவுந்த அடிச்சிட்டு படுத்துட்டா அந்த மாரி தரைல இப்டி படுப்போல்ல
ஆ அந்த மாரி படுத்துட்டிகுறாரு ஆ
கீழ பட்த்துட்டு இருக்காரு நா பாக்குறப்போ நம்ம உயிர் போறத்து பத்து நிமிஷ நம் தண்ணில இல்ல தப்பா பத்து நிமிஷம் கூட இல்ல அஞ்சு நிமிஷம் நம்ம உள்ள இருந்தாலே நம் முயிர் எல்லாம் போய்டும்
உண்ம உண்மதான் உண்ம தான்
நம்ம தண்ணி தான் என்ன தான் தண்ணி குச் சு நம்ம முயிர் வாழ்ந்தாலும் தண்ணிக்குள்ள போனா நமக்கு தேவையானந்தே கெடையாது நான்லா அஞ்சு நிமிஷத்தில போய்டுவேன் அவனுங்க எப்படி ப
அப்புறம் இந்த சம்பவம் எந்த நியூஸ்ல எதும் வந்துச்சா பாத்தீங்களா எதும்
நியூஸ்ல வந்துச்சு அ நியூஸ்ல இது என்னன்னு வந்து ச்சுனா அவுங்க அவுங்க இதுல நியூஸ்ல என்ன வந்துச்சுன்னா ஆ ஆ தண்ணில நீச்சல் அடிக்க நீச்சல் தெரியாம ஆழத்துல மாட்டி எறந்துட்டாங்க அப்டின்ட்டு வந்தது தண்ணி எந் எந்த பழக்குமே இல்ல இவுங்களுக் கு அப்டிதான் போட்டாங்க நியூஸூ ஆனா அது எங்களுக்கு தான் தெரியும் இவுங்க என்ன பண்ணாங்
அதுதான் அதுதான் இவர் என்ன பண்றது அந்த மாரி செரி எல்லாம் மத்த ஃபேமிலில எதனா மறச்சு வச்சிருப்பாங்க போல எதா இப்டி போடுனு மட்டும் சொல்லியிருப்பாங்க
இல்ல ஔ அ அப்டிதான் மறச்சு வச்சிருக்காங்க இவுங்க வந்து ஃப்ரெண்டு கூட போறேன்னு னால இவுங்க கொஞ்சம் நல்லா ஐ கிளாஸ்
வீட்ல ஏன் தெரிமா திட்டுறாங்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க சுத்த போறோம்னா இப்டி எல்லாம் நடக்கும்ன்ற ஒரு பயத்தினால வீட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாத நம்ம வந்து நம்ம அவுங்க பெத்தவங்கள வந்து நம்ம வந்து இதுவா எதிரியா பாக்குறோம் அவுங்க திட்டும் போது வந்து கோவம் வரதா இருக்கட்டும் உனக்கு என்னா நான் போனா அப்டி எதித்து பேசுறது பண்றதெல்லாம் பண்றோம் ஆனா அவுங்க எவ்ளோ நல்லதுக்காக சொல் றாங்கோன்றது நம்மளுக்கு இந்த மாரி சூழ்நிலையில தான் ஓ இவுங்க இவ்ளோ நல்லதுக்காக தான் நம்மளுக்கு சொல்றாங்கோ இந்த மாரி எல்லாம் நடக்கும் போனாக்கா வெளியில அடங்காம அப்டின்றது புரியுது அதனால நம்போ எதுமே முடிஞ் ச வரைக்கும் கேட்டு
இல்ல இது என்னனா முன்னாடி நான் கூட என்ன பண்ணுவோனா எங்க வீட்ல வந்து அங்க போ கூடாது இங்க போ கூடாது எல்லாமே சொல்லுவாங்க ஆனா நா என்னா பண்ணோன்னா அவங்களையு அவுங்களுக் தெரியாம போயிடுவே
அதுதா‌ அது அதுதா சொல்ற அந்த மாரி நம்ப செய்றோ ஆனா அவங்க திட்டும் போது கோவோ வருது நம்பளுக்கு இதே சிச்சுவேஷன் நானு க டந்து வந்திருக்க அந்த ஏ
ஆ அதுதா எல் எல்ல எல்லாருமே எல்லாரு அந்த ஏஜ் எல்லா அனுபவோ எல்லாருக்கு இருக்கு அனுப அனுபவோ இல்ல அனுபவோ இரு இப்ப எங் அம்மாவு அந்த மாரிதா போயிருப்பாங்கன்னு எங்கப் போகம்ன்டு இருக்கோ அனுபவு அனுபவு அனுபவுயிக் அ அந்த அனுபவத்த நீ இது பண்ணாத இந்த தப்பு பண்ணாத நமக்கு சொல்றாங்க
உ
பட் அது நம்ம இங்க இருப்ப இந்த ஏஜ்ல என்னதா நீ சொன்னாலு மண்டெல ஏறாது ஒரு ஸ்டேஜின் இப்ப இப் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சி இப்போ இப்போ எங்க வீட்ல அங்க போதானே எ வீட்ல ஒன்னு பண்னோன்னே எ வீட்ல கேட்டுதா நா
ம் ம் இல்ல அதையு மீறி நம்ம போறோனு வச்சுக்கோங்கோ இப்ப நம்ம லிமிட் என்னான்றது நம்மளு தெரிஞ்சிருது நம்ம அந்த லிமிட்ட கிராஸ் பண்ண மாட்டோன்றோ சிலர் என்ன பண்றாங்கனா அந்த லிமிட்ட கிராஸ் பண்ணிறாங்க அந்த ஒரு இது எதுனாலு அதா இந்த விபத்து இந்த மாரி விபரீதோ போன எடத்துல இந்த மாரி எல்லா நெறைய சந்திக்கிறது இந்த இது இந்த விஷயத்துனால இப்டி ஆவுது
அது என்னமோ கரெக்ட்டுதா நாங்க என்ன பண்ணிட்டோ அவ்ளோதா வீட்டுக்கு வன்ட்டோ ஆ நீங்க நைட் ஃபுல்லா எங்களுக்கு தூக்கமே இல்ல
ஆ பின்ன கண் முன்னாடி ஒரு சம்பவோ வந்து பாத்துட்டு அது எப்டி தூக்கம் வரனு உங்களால ஆ ஃபுல் பயோ நா நா அந்த ஐயோ அந்த எ டத்துலயே இதாயிட்ட அப்ப
எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு எல்லாருக்கு மனசு ஒடஞ்சிச்சு ஐயயோ காப்பாத்திட்டு இருக்கலாமே கு நா எ எங்களால எங்களால என்னன்னா ஒ எங் எங்களால என்னன்னா எங்களா ல போயிட்டு ஆ கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலனுவாங் திரும்ப அந்த வாழபங்க அந்த மாரி எங்களுக்கு அ அவனு உயிரே போயிட்டு இருந்தாலு சப்போஸ் நாங்க போய்ட்டு ஹாஸ்பிடல எத்து போய் சேத்து அவன எங்களால முடிஞ்ச உதவி பண்ண மு யாவு போய்சு பண்ணனு எங்களுக்கு எல்லாருக்கு எண்ணோ பட் அவனுங்க செரில்லயே கோட் ஓ ஒழுங்கா இந்துருந்தா ஓ நாங்க அவனுங்க எங்க மேல பழிய போட்டு ம்ப்ச் அது தேவயில்லாத நாங்களே போயிட்டு
ஆமா ஆமா பழி ஒரு பக்கோ பாவோ ஒரு பக்கோன்ற மாதிரிதா இப்பல இருக்கிற சு சுச்சும்மா அப்டி நடக்கறது உண்டுதா நெறய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லா நெறய நடக்குது ஏனா தண்டன நெறய பேர் அனுபவிக்குறாங்க தப்பே செய்யாம அந்த மாதிரி எல்லா நடக்குது இப்பதா நம்ம இதுல நம்ம இருந்துக்கனு
அந்த மா ஆ அந்த மாதிரி நமக்கு நடந்துருமோ அதுக்கு க்காண்டிதான் நாங்க வந்த இதுவேணாம்னு நாங்க அவுங்களைன காப்ப ப்ப வந்து அவுங்க சப்போஸ் அவுங்க காப்ப ப்ப வந்து நீ உயிரும் ஊம் காப்ப பாத்துதாங்ளா இல்லய எங்களால அங்க துக்கினு போட்டு எடுத்து வைக்கா ஹாஸ்பிட்டல் போனு போட்டு எங்களால ஹெல்ப் பண்ணிருக்கணுமே பண்ண முடியாம போச்சு நைட்டு எல்லா தூக்கமே இல்ல யாருக்குமே தூங்க இல்ல பொழம்புறாங்க அவுங்க அவுங்க தந் தந் தந் தனியா சும்மா இருந்தானே அழகா அழகா இருந்தா பைய தேவல்லாதா வந்து இந்த மாதிரி ஆகுறானே அவுங்க இல்ல என்ன நினச்சுனுருப்பா மாப்ள வருவான்னு நன்ச்சுனுயிருக்கங்ளோ அவுங் வீட்ல
குளிக்கும் போது தனியா போய்ட்டிருந்தீங்ளா சமச்சிட் இருந்தீங்ளா அப்போ நீங்
நாங்க நாங்க எப்டினா ஒரு டிஸ்டன்ஸ் ஒரே ஒ து ஒரு அர கிலோமு ஆனா பாத்தா தெரியு காடு நடுவுல மட்டு ஒட அங்கிந் பாத்தா தெரியும்
ம் ஆனா அவ்ளவா கண்டுக்கல நீங்கோ ஓ எனா எவ்ளோ பேர் குளிக்கிறாங்கோ என்னான்றதுதா கடுப்பா
அவுங்ளு ஒரு என்னனா இதுல அவுங்ளு பத்து பேரு நாங்ளு ஒரு பத்து பேரு கிட் டே இருக்கோ அவுங்க அந் அந்த சைடுல குளிகிறாங்க அவுங்க நடுவில் ஒரு கல்லு மேர் பேய் அங்க உக்காந்துதா குடிக்கிறது எல்லாமே பண்றாங்க நாங்க அந்தனால நாங்க வன்டோ குடிக்றானுக இவுனுக எதும் வம்பிழுப்பான்க ட்ரூவா அவுங் அங்க பேய்ட்டாங்க ஆ இவனுங்க குடி இவுங்க குடிக்காம இந்தி மேரி கத்துக்கிட்டே இந்த மாரி கழுத் திக்கியாழி இவுனுக்குள்ளயே அடிச்சி கல்லு தண்ணி திக் அடிக்கற்து
செரிப்பா நம்ம அத்த கால்ல பேசுலாமா டைம் ஆயிடுச்சு அத் த்த கால்ல பேசுலாமா
ஆ செரிங்க செரிங்க மிக்க நன்றி உங்ககிட்ட பேசு னது